தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ரொம்போ நல்லாருக்கேங்க தோழி
ம் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் எல்லாரு நல்லாருக்காங்க தோழி நீங்க கடசியா ஒரு எதாவ்து ஒரு சமையல் டிப்ஸ் கேட்ருந்தீங்கல்ல
ஆமாங் தோழி
நா வந்து பாத்தீங்ன்னா அத அத்தகிட்ட கேட்ருந்தே அவுங்ளு ஒரு பில சமையல் டிப்ஸ் எல்லா சொன்னாங்க அப்ற ஃப்ரண்ட்ஸ் கிட்ட டையு கேட்ருந்தே சேரி நீங்க புதுசா சமைக்கிறனால உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக் கு அப்டிங்கறனால நா உங்களுக்கு வந்து இத பகிர்ந்துக்கிறே
ஆ கண்டிப்பா தோழி
அ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரச வெக்கும் போது
அ
மிளகு சீரகமெல்லா அரைப்போல்ல அ ரசத்துக்கு போடுபோது அது கூட நீங்க பாத்தீங்கன்னா கொள்ளு கொள்ளு கொஞ்ச சேத் து அரச்சு போட்டீங்கன்னா அதனோட சுவை வந்து இன்னு நல்லாருக்கு
ஆ
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்லயே பாத்தீங்கன்னா எப்டி கொள்ளு ரசோ ஊத்துறாங்க போட்றாங்க நீங்க பாத்துருக்கீங்ளா சாப்
ஆ சாப்ட்ருக்கே தோழி சாப்
ம் இப்பெல்லா கொள்ளு ரசம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு பாத்தீங்ளா கல்யாண வீட்லயே அவுங்க அந்த மாரிதா செய்றாங்க
ஆ
அதாவுது நார்மலா நம்ம வீட்டு கொள்ளு ரசோ இல்லாம அவுங்க கொஞ்ச வேற ஸ்டைல செய்றாங்க ஆனா அதுக்கு வந்து இப்டிதா இந்த மாரிதா செய்றாங்க
ஆ
மிளகு சீரகத்து கூட கொள்ளு வந்து அரச்சு அ அது ரசத்துல கலந்துறாங்க அது வந்து கொஞ்சோ டேஸ்ட்டே வந்து வேற மாரி இருக்கு கொள்ளு ரெசோ
ஆ
அது கொஞ் அ நல்லா இருக்கறனாலதா செரி ஆனா என் கூட வரவுங்க எல் நா சாப்டது கெடையாது ஆனா நெறைய பேர் அத சாப்பறாங்க
நீங்க சாப்ட்டது இல்லையா
எ வீட்ல சாப்டுவே வீட்ல சாப்டுவேங்க ஆனா கல்யாண வீட்டுக்கு போனா சாப்ட மாட்டே என்ன காரணோனா நம்ம ஃபஸ்ட்ல இருந்து ஸ்வீட்ல இருந்து போய் ஆரம்பிச்சு முடிக்கு போது வயிறு ஃபுல்லாயிருங்க ஏனா கடைசியாதான ரைஸ்க்கு போவோ ம் ரைஸ் வந்து டெய் அ அதாவது சாப்பாடு வந்து வீட்ல டெய்லியு சாப்பர்றோ அ எப் போய் அதையஸ் வாங்கி சாப்பறது அப்டின் சொல்லிட்டு இதுலந்து சுத்தி போம்போது வயிரல்லா ஃபுல்லாயிரு. அனால ஒரே ஒரு டைம் மட்டு வாங்கி சாப்ட்டுருக்கே அன்னிக்கு ஆனா நல்லாதா இருந்துச்சு.
ம்.
நல்லா இருந்துச்சு நானு செரி இது எப்டி செய்வாங்ளோ அப்டின் நெனச்சிட்ருந்தே. அப்பறந்தா சொன்னாங்க இப் இந்த மாரி செய்வாங்க அப்டின் சொல்லி ட்டு நீங்ளு ட்ரை பண்ணி பாருங்க.
பாத்ரை பண்ணி பாக்கறே எங்க பாட்டியு கொல்லு ரசோ நல்லா வெப்பாங்க.
செரிங்க.
ஆ நானு ஒரு வாட்டி வெச்சு பாக்றே.
சேரிங்க அப்றோ அதே மாரி நீங்க கூட்டு கூட்டு எதாவது செய்யும்போது பாத்தீங்கன்னா அது கூட சீரகோ தேங்காயி இதெல்லா அரச்சு செய்யும்போது நல்லா இருக்குங்க.
கூ
அது நீங்க என்னென்னா முட்டுக்கோஸு பீன்ஸ் எல்லா போட்டு கூட்டு வெக்கறோல்ல
இ எனக்கு அதெல்லா வெக்க தெரியாதுங்ளே.
ஆ செரி நீங்க இதுல வேணா ட்ரை பண்ணி பாருங்க முட்டைக்கோஸு, பீன்ஸ் இத போட்டு நம்ம கூட்டு வெப்போம். அதாவது கல்யாண வீட்ல ஒரு வெள்ள கலர்ல ஒரு கூட்டு வெப்பாங்கள்ல.
ஆம்மா.
அ அதுக்கு வந்து பத்தீங்கன்னா தேங்கா, சீரகோ இதெல்லா அரச்சு ஊத்தி ம் கொதிக்க வெப்பாங்க.
அ
அது அதுவு கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா கொஞ்சோ வேற டேஸ்ட் அதாவது நம்ம பொரியல் பொரியலயே செஞ்சு சாப்பறக்கு கூட்டு மாரி செஞ்சு சாப்பல்லா. இப்ப ரெகுலரா நம்ம முட்டகோஸ்னாலே நம்ம ஒரு பொரியல் தா வெப்போ.
ஆம்மா.
அதுவே ஒன்னே வே நீங்க சாப்பறக்கு இந்த மாரி ஒரு நாள் கூட்டு மாரி ட்ரை பண்ணி பாருங்க இல்லன்னா அம்மா கிட்ட சொல்லுங்க. இந்த மாரி இது வெக்கலா. அப்டின் சொல்லிட்டு அதாவது தேங்காயு சீரகோ அதுல அரச்சு மிக்ஸ் பண்ணி வெக்கணு அதாவ் பொரியல்வ் வெக்கற மாரியே கூட்டு.
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கறே இல்ன்னா அம்மாவயாச்சு ட்ரை பண்ண சொல்றே.
ஆ சரிங்க.
நீங்க நறையா வித விதமா சமைப்பிங்களா என்ன?
நா ஒரளவுக்கு சமைப்பங்க. கொஞ்சோ சில விஷயங்கள எல்லா கேட்டு வெச்சுக்குவே எதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா எதாவ் சொல்றாங்களா
ஆமா கண்டிப்பா அது நல்ல விஷ்யந்தான ஆ.
அப்புற இன்னோரு டிப்ஸ் என்னன்னா இப்ப நா லாஸ்ட்டா அந்த மாரிதா பண்ணுனங்க. அதனால உங்குளுக்கு அந்த டிப்ஸ் வந்து நா சொல்றே. குலோப் ஜாமுன் செய்யும்போது பாத்தீங்கனா அந்த ஜீரா எப்பிடி இருந்தாலு மீத ஆயிரு. இப்ப நம்ம குலோப் ஜாமுன் போட்றோ அப்டினா கரெக்டா அதே அளவுல போட முடியாது ஏனா அதே அளவு போட்டீங்கனா அந்த வந்து ஊறி வராது பெருசா நம்ம கொஞ்சோ தண்ணி மாரி நெறயா தண்ணி சேக்க இருக்கற மாரிதானே ஜீரோ ஊத்துவோ
ஆமா
அப்ப கடைசில நம்ம அத சாப்ட்டு மிச்சோ ஆயிரு அந்த இது அந்த சிறப்பல்லா அப்ப நம்ம அத வெளிய கொட்ற மாரி இருக்கு ஆனா அத நம்ம வெளிய கொ ட்டாம யூஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்ணலா அப்டினா ஒரு சிம்பிளா ஒரு பாயாசம் மாரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலா அந்த சிறப்ப
எப்டி?
அ அதே ஸ்வீடுதான நம்ம சக்கரைக்கு பதிலா அதய சேத்துக்கிறோ இப்ப நீங்க என்ன பாயாசோ வெச்சாலு அதாவது கோதும பாயாசோ வெப்போ பருப்பு பாயாசோ வெப்போ அப்றோ ப இது வேற என்ன பாயசோ அ சேமி சேமியா பாயாசோ இரு நீங்க எந்த பாயாசோ வெச்சாலு அது கூட ஆட் பண்ணிக்கலா அது சக்கரதான சக்கர பாகுதான
அது கலர் எது சேஞ் ஆகா
கலர் கொஞ்சோ சேஞ்ச் ஆகதா செய்யு ஆனா நீங்க பருப்பு சா பரு ப்பு பாயாசோ வெக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகாது ஏனா பருப்பு க்கு போடும்போது நம்ம கரும்பு சக்கரை போடுறோல்ல அதாவது சேமியா பாயாசத்துக்கு மேக்சிமம் யாரு கரும்பு சக்கர அதிகமா போட மாட்டாங்க ஆனா மத்த பாயாசத்துக்கு எல்லாமே நம்ம கரும்பு சக்கரதா போட்டு யூஸ் பண்ண போறோ
அ
அதனால பெருசா கலர் டிஃபரெண்ட் தெரியாது அதாவது சேமியா பாயாசத்துல ம ட்டு மிக்ஸ் பண்ணா கொஞ்சோ ப்ரௌனிஸா வரு ப்ரௌன் கலர்ல ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பருப்பு கடல பருப்புல பாயாசோ வெப்பாங்க கல்ல பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பாயசோ சூப்பரா இருக்கு அது வந்து என் அ வெச்சிருக்கேங்க அது எப்டி வெக்கணு அப்டினா கடல பருப்ப ஒரு மூணு விசில் விட்டுக்கோணுங்க
அ
அப்றோ விட்டு எடுத்து வெச்சுட்டு தேங்காகொஞ்ச நேரோ ப ச்சரிசிய ஊற வெக்கணு
அ
பச்சரிசிய ஊற வெச்சுட்டு அது கூட போட்டு ந பச்சரிசி கொஞ்சோ நல்லா மிக்சில வந்து கொஞ்சோ பொடி பண்ணிக்கணு ஒரு ரெண்டு மூணா ஒடையற மாரி கொர கொர ப்பா ஒடையற மாரி மிக்ஸ் பண்ணி அதாவது அ மிக்சில அரச்சிட்டு கடைசியா கொஞ்சோ தேங்காய் தேங்கா துருவல எடு தத்து மிக்சில போட்டு ஒரே ஒரு அடிதா ரொம்ப அடிக்க கூடாது அடிச்சுட்டு அதுக்கப்றோ எடுத்து நம்ம பருப்பு வந்து பருப்பு கூட பருப்பு வந்து கொதிக்க வெக்கணு அதாவது ரெண்டு விசில் விட்டுட்டு திரும்ப அந்த பருப்பு ஒரு சட்டியில போட்டு நல்லா வே அ வேக விட வைக்கும் போது இந்த அரிசி அ அரைச்சு வச்சிருக்கோ இல்லங்க அரிசியு தேங்காயு அத உள்ள மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிரணு
ஆ
அதாவது நம்ம கொட்டும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்ச தண்ணி ஊத்தி கொஞ்ச கொழ கொழன்னு அதைய அப்டி எடுத்து கலக்கிரணு ஏன்னா டக்குன்னு நீங்க கலக்கல அப்டின்னா கட்டி கட்டியாயிரு
ஆ ஆ
என்ன காரணம்னா நம்ம அரிசி போட்ருக்கோல
ஆமா
சாப்பாடு எப்டி கட்டி ஆகு
ஆமா
ஆ அது மாரி வந்து நீங்க கலக்கி விடல அப்டின்னா அது கட்டி மாரி ஆயிரு
ஆ ஆ
அப்பற அந்த கட்டிய ஒடைக்கிறக்கு ஒவ்வொன்னா குத்திக்கிட்டே இருக்கணு ஆனா நீங்க போட்டதையு நீங்க கலக்கி விட்டுட்டீங்கன்னா பெருசா கட்டியாகாது ப்ப நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த அரிசி வேகற வரைக்கி அப்டியே பருப்பு கூட இது வெந்துட்டுருக்கு அப்டியே அரிசி வெந்துருச்சு அப்டின்னா ஓகே ஆ இதை ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா ஆள் ஆல்ரெடி நம்ம பருப்ப வேக வச்சுட்டோ அது ரொம்ப நேர வேக தேவ இல்ல அதாவது அரிசி வேகறக்காக தா அரிசியமா இதையுமா தனியா வேக வச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் வராதுங்க அதனாலதா நா பருப்பு கூட வேக வைக்கணு பருப்பு கூட வேக வைக்கும் போதுதா நல்லா டேஸ்ட் கெடைக்கு
ஆ
அப்போ வெந்து முடிச்சது நீங்க உங்களுக்கு தேவையான சக்கர போட்டுக்குலா
ஆ
அதாவது நாங்க வந்து நாட்டு சக்கர தா யூஸ் பண்ணுவோ இந்த பருப்பு பயாசத்துக்கு
ஆ
அ சக்கர போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்பறோ அடுத்து ஒரு வட சட் ட்டில அ நெய்யி நெய்யி காய்ச்சி முந்திரியு ஏ ம் முந்திரி திராட்ச்ச இதையெல்லா வறுத்து அதுல ஊத்திருவோ ஊத்தி மறு டியே நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்பற ஏலக்கா போட்டு எறக்கி வச்சிருவாங்க அது நல்லாருக்கு ஆனா செம்மைய டேஸ்ட்டா இருக்கு
இதெல்லா நா இதுலலா பாயாசம் செய்வாங்கன்னு என எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்தோழி
தெரியாதா
ஆமா நீங்க தா சொல்றீங்க இப்பதா ஃபஸ்ட்டுனு
ஆனா நானுமே வந்து எங்க மாமியாரு செஞ்சது தா ஃபஸ்ட்டா நா பாத்துரு க்கே எங்க வீட்லயுமே அம்மா வீட்ல வந்து இந்த பாயாச செய்ய மாட்டாங்க
ஆ
எ அம்மா வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா சேமியா பாயாச செய்வாங்க
நாங்களு அத ஒன்னு மட்டுந்தா செய்வோ பருப்பு பாயாச அவங்களுக்கு புடிக்காதா ஒவ்வொருத்திங்க அந்தத பால் பாயாச இந்த மாரி சாப்டுவாங்க அதுவு புடிக்காது இது சேமியா பாயாச மட்டு தா ஆனா நீங்க இப்பதா சொல்றீங்க இந்த கள்ள பருப்புலலா வந்து பாயச செய்
நீங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா
பாசி பருப்பு இருக்குலங்க அதுலயு பாயாச வெப்பாங்க
ஆ
அப்பறோ வேற எதுல வெப் கோதும ரவ கோதும இருக்குல்ல ரவை இருக்குல்ல அத விட கொஞ்சோ பெருசாருக்கு
கோதுமைலி பாயாச
ம் அதாது பாத்தீங்னா அதுக்குனே விக்கிது கோதும ர அந்த ரவ வந்து கொஞ்சோ பெருசா இருக்கு அரிசி டைப்ல அதாவது நம்ம ஆ நார்மலா செய்றோல உப்புமா அதவிட பெருசா இருக்கு அதுலியு செய்வாங்க அதுவு அது வேணா நா எங்க வீட்ல செஞ்சிருக்கோ ஆனா இந்த பருப்பு பாயாச இப்ப வந்து இங்க வந்துதா நா சாப்ட்டு பழகுனே எனக்கு இது ரொம்ப புடிச்சிருச்சு பெருசா பாயாசமே எனக்கு புடிக் புடிக்காது ஆனா இந்த பருப்பு பாயாச மட்டு ரொம்ப புடிக்கு. சரியா எப் பால் செய்யும்போது அத்தைய இத செய்ய சொல்லுவ
சரிங் தோழி
ம் க்கு நீங்களு வேணா அம்மா கிட்ட சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க ம்க்கு சேரிங்க உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷ மீண்டு வேற பதிவில் சந்திக்லா வணக்கம் நன்றி